ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நைட் என்ன பண்ணீங்க
ம் நைட்டு தோச உங்க வீட்ல
எங்க வீட்லியு எங்க வீட்ல ஆனா இன்னைக்கி தோச வெக்லங்கே இட்லி வச்சாச்சு இட்லி வச்சி சாப்ட்டு முடிச்சிடோ
அவ்ளோதா அவ்ளோதா வேல லா முடிஞ்சிருச்சா
எல்லா வேலையு முடிஞ்சிடுச்சுங்க உங்ககிட்ட பேசுறதுன பேசணுன்றதுனால வேலய கட கடன் சீக்ர முடிச்ட்ட
நானு அதே கத தா செரி இன்னிக்கி நம்ம வந்து நினைவுகள் அப்டின்ற ஒரு தலைப்புல பேசலாமா இப்போ
ம் பேஸ்லாங்க நினைவுகள்னாலே அது வந்து நெனச்சி பாக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷ் யதா அது அந்த மாரி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷோம் சொல்லுங்க உங்க நினைவுகள முதல்ல நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க நா அதுக்கப்றோ நா பேசுற
எனக்கு மலரும் நினைவுகள் அப்டின் னா அதுலை
ஹலோ ஹலோ ஹலோ
பட்டுந்து
நீ
ட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாங்க
நீங்க பேசுறது கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குது கொஞ்சோ டவர் இருக்கிற இடத்துல வந்து உக்காந்துருங்க
ஆ செரி செரி இப்ப சரியா இருக்கா
ம் ஓகே சொல்லுங்க
ஆ அதாவுது நா வந்து சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா கா சம்பள நாள் அன்னைக்கி மட்டு ஏன்னாய் இப்பதா நம்ம எல்லாருக் கு டெய்லி பசங்ளுக்கு எல்லா வாங்கி தருவோ பட் ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ளுக்கு அப்பாக்களுக்கு என்னைக்கி சம்பள நாலோ இல்ல ஏதாவது ஒரு விசேஷ நாள்னா மட்டு தா நம்ளுக்கு வந்து இனிப்பு பழகா
வாய்ங் குடுப்பாங்க
ப்டி இருக்கு புட்டிங்னா சம்ளோ வாங்கி கிட்டு வந்தாங்கன்னா அப்போ பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாங்க டீ கடையிலந்து அப்டி இல்ல டி ஏதாவது ஒரு வட அந்த மாரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருவாங்க இதுல என்ன பண்ணுவாங்க அப்டின்னாக்கா என் கூட பொறந்தவங்க வந்து கடகடக டன் சாப்ட்டு முடிச்சிருவாங்க நா என்ன என்ன பண்ணுவே அப்படின்னாக்க அத பத்தரமா கையிலே வச்சுக்கிட்டு இத்துனூண்டு இத் துனூண்டா இந்த ஃபிஷ் எல்லா ஃபுட்டு போட்டா சாப்டுமே அந்த மாரி குட்டியோண்டு குட்டியோண்டா கடிச்சு சாப்டுவ ஏன்னா அத வந்து நம்ளுக்கு திருப்பி எப்ப அடுத்த மாச தான கெடைக்க போது அது வரைக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவா அத ரசிச்சு சாப்புலாமே நைட்டு வரைக்குன்ட்டு ரொம்ப ஸ்லோவா அத வச்சு வச்சு வச் வச்சு வச்சு பாத்து பாத்து இது பண்ணிக்கிட்டே இருப்ப அதுக்குள்ள என்ன பண்ணுவாங் க என் அண்ணாவு தம்பியு வந்து எனக்கு கொஞ்சொண்டு கூட எனக்கு கொஞ்சொண்டு கூட சொல் ட்டாத்திருப்பாங்க கடைசில நா சாப் சாப்டவே மாட்ட குடுக்குற வரைக்கு குடுத்துருவ குடுத்து அப்பறமா ஓ உக்காந்துட்ட அது நெனைக்கும்போது சிப்பா வரு ஓ அப்றோ இவ்ளோ ஏமாத்துறோ அப்டின்னு தோணு சொல்லுங்கப்பா
ஆ பரவாயில்ல ஆ எனக்கு நீங்க அப்பான்னோன்னே தா எனக்கு நீங்க சொன்னதுதா ஏனா நீங்க இப்ப இத எடுத்து குடுக்கலன்னா நா இத எடுத்துருக்க மாட்ட அப்பா அப்டின்னாலே அது வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷ்யோல்ல அது சின்ன வயசுலயே நா கொஞ்சொஅவர மிஸ் பண்ணிட்ட இருந்தாலு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரியே இப்ப பாத்தீங்ன்னா நாங்க நாலு பேரு இருப்போ அப்ப வந்து எல்லாருக்கு வந்து வாங்கி குடுக்கறதுன்றது வந்து கொஞ்ச கஷ்டோ அப்ப கொஞ்ச கஷ்டப்பட்ற குடும்பன்றனால அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரு தூங்கிருவாங்க எங்க வீட்ல எங்க அண்ணாக்கள் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்றமா எங்க அப்பா வந் து எனக்கு பிடிச்ச மாரி நெறைய வாங்கிட்டு வந்து என்ன எழுப்பி அதுக்கப்றமா குடுப்பாரு அப்டி குடுப்பாரு அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு நா தப்பு செஞ்சுட்டேனா வச்சுங்களே என்ன அடிச்சிருவாரு கோவத்துல அடிச்சிருவாரு நானு அழுதுக்கிட்டே போய் படுத்துருவே அப்ப சமாதானப்படுத்தறதுக் காகவும் அது மாரி பண்ணுவாரு என்ன எழுப்பி ஆ இந்த மாரி ஆ நா தெரியாம அடிச்சிட்டே நீ செஞ்சது தப்பு தானே அப்படின் சொல்லி என்ன வந்து ஆறுதல் படுத்தி எனக்கு வந்து அவர் எனக்கு பிடிச்ச மாரி குடுப்பாரு அந்த மாரி நினைவுகள் வந்து நெறைய இருக்கு நினைவுகள்னாலே நெறைய சொல்லலா கல்லூரி வாழ்க்கையில பள்ளி வாழ்க்கையில இப்டி நெறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே நம்பளுக்கு வந்து அத நெனைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க இந்த கல்லூரி பள்ளியெல்லா இருக்கறவங்களுடைய நினைவுகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்கள
ஆ பள்ளிகள்லன் பாத்தீங்கன்னா வந்து இன்னிக்கு வந்து எனக்கு கூட ஞாபக இல்ல ஏ ஃப்ர ண்டு சொல்றாங்க நா வந்து சின்ன வயசுலே கரண்டி புடிச்சுட்டேன்வாங்கள எங்க அம்மா வந்து சமயல் வேலைக்கு கெளம்பி போய் டுவாங்க யா அதனால கால்லையே கெளம்பிடுவாங்க அதனால நா கிட்டத்த ட்ட ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கும் போதே நானே சமச்சு நானே கொண்டு போயிடுவ அது வந்து என்னோட பாத்தீங்கன்னா ரொம்போ அது வந்து ரொம்போ ஆ ரட்சியமாவு எடுத்துக்கிட்டு ரசிச்சி சாப் இவ்ளோ நல்லா பண்றியே இந்த வயசுலன்வாங்க ங்க நல்ல வாழ்க்க
அ அ
எனக்கே அது ஞாபகம் இல்ல பட் ஆனா இன்னிக்கி போ எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம் சிக்ஸ் மந்த்ஸ் இல்லாட்டி ஒன் இயர் ஒன்ஸ் ஏன்னா இதெல்லா மறக்க கூடாதுன்றதுக்காகவே நாங் அப்பா சொல்லுவாங்க என் பொண்
பர அ பரவாயில்லிங்க அ அ அ இல்ல உண்மயா இது வந்து பெரிய விஷயங்க
எனக்கு தண்ணி கொண்டு வருவா அதனால் அதா
உங்கப் நீங்க பேசுறது விட்டு விட்டு எனக்கு கேக்குதுன் நெனைக்கிற
அப்டின் சொல்லுவாங்க ஆனா